ஆ வணக்கம் தோழி எப்டி இரு க்கீங்க
நாங்க நல்லாருக்கோ நீங்க எப்டி இரு க்கீங்க?
நல்லாருக்க தோழி
உங்க குடும்பத்ல எல்லாரு எப்டி இருக்காங்க? மதிய உணவு முடுஞ்சுச்சா?
ம் முடிஞ்சிச்சு தோழி ம் சாப்டீங்களா நாங்க வந்து சாம்பாரு அதுக்கப்றொ வந்து கீர பொரியலு
நாங் நா வந்து கீர கடஞ்சிட்டு கோவக்கா பொரியல் மோர் மொளகா
ம் ம் சரிங்க தோழி
க்கவுங்களா கீரல்லா நல்லா சாப்டுவாங்களா?
ஆ நல்லா சாப்டுவாங்க தோழி அ சிறுகீர இருக்கு பாத்திங்ள ஆ எல்லா கீரையு சாப்டுவாங்க சிறு கீரன்‌ சொல்றாங்க பத்தி ங்ளா அத பொரியல் பண்ணி குடு
ம் சேரி சேரி ம் நாங்க முருங்கை கீர அரை கீர சிறுக்கீர பருப்புக் கீர மணத்தக்காளி கீர எல்லா கீரையு கடைக்கு எந்த கீர கடச்சாலு வாரத்துல ரெ ண் நாள் மூண் நாள் செஞ்சுடுவே
செரிங்க தோழி தோழி‌ இப்ப மோர் மொளக்கான் சொல்றீங்கள்ல மோர் மொளக்கான் சொல்றீங்க அத நீங்ளே செய்வீங்ளா இல்ல கடைல வாங்குவீங்ளா
அது நல்ல மொளகா நல்லா நீட் நீட்டா பெருசா கடச்சிச்சுன்னா நாங்களே செஞ்சுவோ அப்புடி இல்லன்னா அது நல்ல மொளகாவா கடச்சிச்சுன்னா நல்லா கழுவிட்டு காம்ப நீக்கிட்டு அத நடுவுல லைட்டா கீரல் போட்டுட்டு மோர் நல்லா அடிச்சு வச்சுக்கணு அந்த மோர் ல லைட்டா உப்பு போட்டு அந்த மோர்ல நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிர்னு
ரெண் அ அந்த மெளகா வந்துக்கு நடுவ்ல கட் பண்ணிட்டு சொல்றீங்ளா
லைட்டா கீறல் போடுவோல்ல ஃபுல்லா ஓபன் பண்ண கூடாது சும்மா மேல மட்டு லைட்டா கீறல் போட்டு நல்லா மோர் மொளகால ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்ணு காலைல சன்லைட்ல நல்லா வெயில்ல காய வக்கெணு
ம்
திரும்பவு ஈவ்னிங் எடு த்துட்டு வந்து அதுலயே ஊற போட்டுட்ணு அந்த மோர் மொள மோர்லயே அதே மாரி ஒரு ஆமா மூணு நாளா தொடந்து அதே போல பண்ணணு
ம்
அதுக்கப்றோ மூண் நாள் முடுஞ்சோன அந்த மோர வந்து அது நல்லா ஊறிடு கெட்டியா ஆயிடு தேவையான வரைக்கு அது உறிஞ் சிடு அப்றமொ க நல்லா வெயில்ல ஒரு ரெண் நாள் காயப்போட்டு இப்ப அடிக்கிற வெயில்ல ஒரு நாள் போட்டாலே போது ரெண் நாள் காய போட்டு
ம் செரிங்க தோழி
ம் மழ டைம்ல எப்பயாவுது எடுத்து காய வ ச்சு வச்சுக்கனு ஏனா பூச்சி வந்துரு
ம் ம் ம் செரிங்க தோழி செரிங்க தோழி நா ட்ரை பண்றே இல்ல நா இதுவர செஞ்சதுல்ல அதுனால் தா கேக்குறே
ஈசிதா
ம் செரிங்க தோழி கண்டிப்பா செய்றே தோழி எனக்கு பிடிக்கு ஆனா வீட் ல சமைய செய்வ தோழி
ம் நம்ப கடைல வாங்குனா இந்த மோர் மொளகா வந்து கொஞ்சொ உப்பா இருக் க மாரி இருக்கு நம்பளால அவ்ளவா சாப்ட முடியாது சும்மா ரெண்டு சாப்புடுவோ அதோட அவ்ளதா ஆனா வீட்ல செஞ்சா நம்ப தேவைக்கேற் ப உப்பு போட்டு நம்ம சாப்டும் போது நல்லா காரம் இருக்கு நம்ம ஒன்னு சாப்டாலு போது அப்டின்ற மாரி இருக்கு
ஆ‌ ஆ சரிங்க தோழி
ஊற்கா கூட செய்வோ மாங்கா ஊறு கா கடைக்கும் போது மாங்காவ நல்லா கட் பண்ணி கழுவி உப்பு போட்டு டெய்லி வெயில்ல காய வச்சு காய வச்சு நல்லா ஊறிடு ஊறுனதுக்கப்புறொ நல்லெண்ண போட்டு நல்லா தாள்ச்சி
ஆ தோழி அது இல்லாம இப்ப மாங் கா துருவியோ இல்ல கட் பண்ணியோ செய்றாங்கள்ல தோழி மாங்கா ஊறுக்கா ஆ தொக்கு மாரி அது செய்ய தெரிமா தோழி ஏனா மாங்கா இருக்கு ஆனா எனக் கு செய்ய தெரியாது அது அந்த தொக்
தோழி நம்ப நல்லா தோல ரிமூவ் பண்ணிட்டு நல்லா சீவிட்ணு தோலோடயு சீவுலா ஒன்னு பிரச்சனல்ல தோலோட நல்லா சீவிட்டு கடாய்ல நல்லா எ நல்லண்ண ஊ த்தி அதுல கடுகு வெந்த வெறு கடாய்ல ஃபர்ஸ்ட்டு கடு கு வெந்தயமு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ஒரு ஸ் பூன் இப்ப பெரிய மாங்காவா இருந்தா ஒரு ரெண்டு மாங்காக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டா போது நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணி தனியா வச் சுக்கோங்க நல்லெண்ண ஊ த்தி அந்த சீவுன மாங் காவ நல்லா அதுலே போட்டு பெரட்டுங்க நல்லா அது ஓரளவுக்கு வெந் த மாரி அப்டியே கலர் ஒரு மாரி சேஞ்ச் ஆகு அந்த டைம்ல உப்பு போட்டுக்கோங்க மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க நல்லா பெரட்டிட்டு இந்த வறுத்த கடுகு வெந்தயமு அதையு போட்டு நல்லா பெரட்டுங்க லாஸ்ட்ல எறக்குற நேரத் துல வெறு மெளகாத்தூள் போட்டு கெளருங்க ஏன்னா முன்னாடியே போட்டா நெடி வந்துரு அப்றொ தீஞ்ச மாரி ஆயி டு லாஸ்ட் டைம்ல அந்த மெளகாத்தூள போட்டு கெளர்னீங்கன்னா ஊற்கா நல்லா ரெடி ஆயிடு ஆனா நல்லெண்ணய்ல தா செய்ணு
ம் சரிங்க தோழி
கு அப்பதா
ம் ம் கண்டிப்பா இது ரெண்டு செய்றே தோழி
செஞ்சு பாருங்க எப்டி இருக்குன்ட்டு
ம் சரிங்க தோழி அத செஞ்சுட்டு ஆறிட்டதுக்கப்றோ ஒ ரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்லா அப்டிதானெ
செய்வோ ஒடனே காலி பண்ணிடுவோ இப்ப கடைலெந்து வரதெல்லா கொஞ்ச கெமிக்கல் ம் கொஞ்ச கெமிக்கல் மாரி எப்டி சொல்றது எதாவ்து ஆட் பண்ணுவாங்க ரொம்ப நாள் கெட்டு போவாம இருக்க உ ப்பு கொஞ்சொ அதிகமா ஆட் பண்ணுவாங்க அந்த மாரி போடுவாங்க நம்ப வீட்ல செய்றதுனால கொஞ்ச சீக்கிரமா காலி பண்ணிட்லா
சேரிங்க தோழி அது நறைய செய்வீங்க போலியே
ஆமப்பா குக்கிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு எது வேணுன்னாலு வீட் ல பாப்பாக்கு பையனுக்கு செஞ்சு குடுப்பே எதுவ்மே கடைல வாங்கி குடுக்க மாட்டே
ம் சரிங்க தோழி
பொருளு கடைல வாங்கி குடுக் மாட்டே எதுவா இருந்தாலு வீட்ல தா செஞ்சு குடுப்ப
பரவால்ல
ம் வெளி ஃபுட்டே வராது எங்க வீட்டுக்குள்ள வெளில வாங்குனாலு என்ன சூப் பு
ம் ம் ம்
வேர்கல்ல த்தபடி எதுவா இருந்தாலு வீட்ல தா
செரிங்க தோழி வேற என்ன தோழி உங்களுக்கு ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் டு என்னா இது செஞ்சா நானே ஹாப்பி ஆயிடுவே அப்டின்ற மாதிரி
ஹேப்பி ஆயிடுவேன்ற மாரினா நான்வெஜ்ஜு செஞ்சா ரொம்ப ஹேப்பி ஆயிடுவே எ னா எங்க வீட்ல ரொம்ப விருப்பட்டு சாப்டுவாங் க அவுங்க சாப்புடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாருக்கு அவுங்க சண்டே ஒரு நாள் தா லீவ்ல இருப்பா ந அந்த டைம்லா புடுச்சதெல்லா செஞ்சு குடு தாகு சாப் ட்டு அந்த மதிய ஓய்வெடுக்குறத பாக்கும் போது ரொம்ப சந்தோஷ
ம் செரிங்க தோழி
ம் நீங்க வீட்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல என்ன பண்ணுவீங்க?
ஆமா தோழி வீட்ல ஃப்ரீயா இருக்கும்மோது எதாச்சு ஒரு எம்ப்ராய்ட்ரிங் ஆரி ஒர்க் அது மாரி போடுவ தோழி
ஆரி ஒர்க்கு தெரியுமா உங்களுக் கு
தோழி அது எதாச்சு போடுவே ஆமா ஆமா எதுனா ஆட்ரு இருந்தா போடுவே ஆ பிளவுஸ் எனக்கு நானே தச்சுப்ப தோழி
ம்
கு நானு வாங்கி தச்சு இது பண்றதில்ல அம்ம ஆ ஆரீ ஒர்க் போட்டு குடுப்பே பிளவுஸ் எனக்கு நானே தச்சுப்பத் தோழி அப்புறோ ஆ எங்கனா வெள்ல போனு ஒரு ஒரு ஒரு வார இருக்கு நம்மளுக் டைமுன்னா நா தச்சுப்பே
நானு அதேதா என்னுடைய துணிகளெல்லா நானே தச்சிப்பே ஆனா வெளி துணியு தக்கிறே
அப்டிங்களா சூப்பர் தோழி ம் ம் ம் சூப்பர் தோழி
ஆனா இப் ப அந்தளவுக்கு பிசினஸ் நடக்காது ஏனா வீட் டுக்கு வீடு எல்லாரு அவுங்கவுங்க தேவக்கி மிஷின் வாங்கிதா வச்சிருக்காங்க
ஆ ஆ ஆ ஆனா ஒரு சில பேர் நல்லாதா இது பண்றாங்க தோழி இப்ப ஸ் கூல் ஸ்கூல் ட்ரஸ் த ச்சாலே நல்ல வருமான தோழி
ஆமா எனக்கு லேடிஸ் ஐட்டொந்தா தக்க தெரியு ஆனா யூனிஃபார்ம்லா தக்க தெரியாது
அது கத்துக்குங்க தோழி சட்டையு டவுசர் மட்டு அது நல்ல ப ம் ம்
ஆனா இதல்லா காலர்லா தக்க தெரியாது
ஷர்ட் தப்பீங்ளா?
ஸ்கட்டுஸ்
ஆ ஸ்கட்டு பாவாட ம் செரிங்க தோழி
ஆனா சட்ட தக்க தெரியாது காலர்லா தக்க தெரியாது
அது கத்துங்க தோழி யூடியூப்ல போட்டா வரு தோழி இல்லன்னா வேற யாருக்னா டெய்லர்ட ஒரு ஒரு நாள் போனீங்னாவே கத்து குத்துருவாங்க அது மாரி கத்துக்கங்க தோழி என்னியு அப்டிதா சொல்லிட்ருக்காரு எங்க வீட்ல அத கத்துக்கங்க அப்டினு இவ்ளோ பண்றீங்க அத பண்ண மாட்றீங்களா அப்டின்ற மாரி சொல்றாரு
ம் கிண்டல் பண்ணுவாங்க அப்டிதா நம்பள
இன்னாங்க தோழி
இல்ல நம்ள அ ப்டிதா சொல்லுவாங்க ஏனா அவுங்களுக்கு சட்ட தச்சு குத்தா அவுங்க வெள்ல போயி தக்க மாட்டாங்கல அந்த தைகுலி‌ தைய கூலி மிச் சந்தா ன அப்டிதா சொல்லுவாங்க எங்க வீட்டுக் காருக்கூட அப்டிதா கிண்டல் பண்ணுவாரு என்னா மேடம் இவ்ளோ செய்றீங்க ஒரு ஷர்ட்டு தெக்க மாட்றீங் க நா வெள்ல போயி குடுக் குறே வீட்ல டெய்லரா இருந்துட்டு நா வெள்ல போய் குடுக்கலாமா அது எனக்கு அசிங்கொ அப்டி இப்டின்னுவாரு
ம் ம் ம் ம் செரிங்க தோழி ஆ கத்துக்கனா நல்ல கத் நல்லதுதா ஆனா நம்பளால அது பண்ண முடியா ஆனா புதுசா ஆமாங்க ஆமாங்க தோழி யாரையு டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நெலம இருக் காரு புரிதுங்களா இப்ப நம் இப்ப நம்மகிட்ட வந்து எல்லாமே இருக்கு க்கு எல்லாமே வெக்குறாங்க செய்யுறாங்க ட்டு நம்ப வந்து ஃப்ரீடமா இருந்துகுறோ அதுதா சொல்றே நம்மளால ஒரு கைத்தொழில் கத்து ஆ நம்பளால ஒரு கைத்தொழில் கத்து வச்சு ன்னா நல்லதுதான தோழி அ கடைசி கால நம்மள யாருமே பார்க்கலனா கூட நம்மளே
நம்ம நம்மள பாத்துக்கலா நம்மள யாரு பாக்கணும்னு அவசிய கெடையாது நம்ம கிட்ட ஒரு கை தொழில் இருந்துச்சு ஏன்னா நம்ம நம்மளே பாத்துக்லா இப்ப பிளவுஸ் தைக்கிறதல்ல பெரிய விஷய வீட்ல உள்ளவுங்க எல்லாருமே தெக்குறாங்க வீட்டுக்கு வீடு
ஆமாங்க தோழி அப்டிதா ஆயிடுச்சு இப்போ நெலம
டலாம் டெய்லர் தொழிலுன்றது ரொம்ப அதிசயமா இருக்கு ஒரு ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு அவுரு தெப்பாரு நம்ம போய் அங்க தச்சிட்டு வரணு அப்டீன்ற மாரி இப்ப எல்லா எல்லாரு தக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒன்னு பெரிய விஷய மாரியே தெரியல
உம் உம் செரிங்க
அதுவும் கத்து ஓ ஷெட்டு தான எங்க போய்ட போது கத்துக்லா இவ்ளோ கத்துக்கிட்டோ அத கத்துக்க மாட்டோமா
ஆமா தோழி
உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சி தோழி
என்னங்க தோழி ஆ செரிங்க தோழி
நீங்க நல்லா பேசுனீங்க திரும்ப நேரம் கெடச்சா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றே
செரிங்க தோழி இன்னொரு அழைப்ல நம்ப சந்திப்போம் தோழி உம் சாப்டு தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி